ஹலோ, ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
ரொம்ப நல்லாருக்கே சிஸ்டர், நீங்க எப்டி இருக்கீங்க?
எப்டி இருக்கீங்க இந்த டே எப்படி போயிட்டுருக்கு.
இந்த டே எல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு சிஸ்டர் உங்களுக்
பரவால்ல உங்களுக்குதா கிளவுடியா அண்டு ரெயினியா போயிட்ரு க்கு எங்களுக்ல்லா ரொம்ப ஹாட்டா போயிட்டுருக்கு. ம்
ரொம்ப மொய் வெயிலா இல்லாம இருக்கற வரைக்குலா ரொம்ப சந்தோஷ
ம் துணி காய போட்றது ஒன்னுதான இஷியு, ம், ஒகே ஒகே
அது மழையில நணையாம இருக்கணு ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு தண்ணி எல்லா காய வைக்கணு
ம் பரவால்லயே வெறகடுப்புலா யூஸ் பண்றீங்ளா சிஸ்டர் இந்த கா பரவால்லையே.
எங்க சிஸ்ட்டு அதா போத்லேந்து அ இது யூஸ் பண்ணி பாட்டிலா யூஸ் பண்ணிட்ருந்தாங்ளா தெர்து அப்டே வீட்ல இருன்ச்சுனா எப்பவாச்சு நாங்க யூஸ் பண்வா அது கொஞ்ச வெறகுல்லாஇருக்குது அதல்லா எடுத் த எல்லா ஒர கட்டி வெக்கணு
சேரி சேரி சேரி ஆமல ஆமா ஆமா நனஞ்சா அப்புற பத்த வக்க கஷ்டமாக இருக்கு ல அ நா யூஸ் பண்ணே எனக்கு வெறகடுப்பே பத்த வக்க தெரியாது
பண்றதல்லா பண்ணுவங்க இருந்தாலு எனக் கொஞ்ச கஷ் சோ அதல்லா அந்த ஊதா மனை எல்லா ஊத் தி ஊதி நம்ளால்லா ஆகாது
ம் ம் நா எங்க வில்லேஜ்ஜிலலா பாத்துருக்கே யூஸ் பண்ணுவாங்க ஆனா நா உவர் அது கிட்ட போறதே இல்ல போனால கண்ணலா எரிய ஆரமிச்சிரு அதனால அதல்லா தொட்றதே கடையாது கேஸ் இருக்கனால இப்ப இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த சிலிண்டர் ப்ராப்ளம்னால இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றோமா
ஓ நீங்க அதுக்கு மாறிக்கிட்டீங்களா
க்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் எங்களுக்கு வந்து கேஸே ஓகேவா இருக்கும் இப்போ கொஞ்சோ ஆனா ரெண்டு இரு கனெக்ஷன் இருக்கு அதனால செரி ஓகே ரெண்டு தில்ல நம்ம வாங்கிக்கலா இருந்தாலும் சப்போஸ் காலி ஆயிச்சுன வையி யார்ட்ட போய் கேக்குறது அந்த ரீசன் னால ஒரு இண்டெக்ஷன் வாங்கி வச்சுட்டு இந்த சூடு தண்ணி பால் காய்ச்சுறது டீ போடுறது அந்த மாரி ஒர்க் எல்லா அதுல பாத்துக்கிறேன் அதனால ஒரு தர்ட்டி பைவ் தர்ட்டி எய்ட் டேஸ் கிட்ட வரும் அவ்ளோதான் எனக்கு மேக்சிமம் இருபத்தி அஞ்சு நாள் இருவத்து ஆறு நாள் தான் வரும்
இது கேஸ்ச சொல் சொல்றீங்களா
கேஸ் எவ்ளோதான் சிஸ்டர் எங்க வீட்ல வந்து மாடு இருக்கு அங்க வந்து பால் வியாபாரம் பாப்போம் சோ அது மிஞ்சுற பால் எல்லா எங்க வீட்ல ஒரு பதினொரு மாடு கிட்ட இருக்கு பதினொரு பன்ரெண்டு மாடு இருக்கு தோட்டத்துல ஒரு ஏழு எட்டு மாடு இருக்கு அதனால மிஞ்சிருச்சு ஆள் போட்டு பாக்குறோம்
ஆஹ் எப்டி இவ்ளோ அது சமாளிக் கவே நேரம் செரியா இருக்
ஆமா ஆமா அது வந்து என்ன சொல்றது அது அது கீழ ஆள் பாப்பாங்களா அதனால அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் ஆஹ் அது னால அந்த மிஞ்சுற பால் எல்லா காய்ச்சனும்னா சீக்கிரம் இங்க கேஸ் காலி ஆயிடுமா அதனால இப்ப இண்டக்ஷன் வாங்கி அதுல காய்ச்சிட்டேன் தயிர் கேட்பாங்க யாராவது ஹோட்டலுக்கு இந்த மாரி தயிர்லா கேட்டாங்கன்னா அவங்க தயிர் ஆர்டர் பண்ணி குடுப்பேன் ரெடி பண்ணி குடுப்போம்
பரவில்ல சிஸ்டர் அப்ப நீங்க வெளியில எல்லா தயிர் ஆர்டர் பண்ணி அந்த மாரிலாம் வாங்க மாட்
ஆஹ் வீட்லயே பால் பசும்பால் அப்டியே ப்யூர் பாலா இருக்கும் சிஸ்டர் அப்டியே நம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நம்ம வீட்
நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எப்பிடிக்குதுன்னா எங்க எங்க பாட்டி ஊருக்கு நாங்க அங்க போவோம் அங்க இதே மாரி தான் ஃபுல் ஃபுல்லா அப்பிடியே ஃபுல்லா கிராமம் தான் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப புடிக்கும் மாடை ஏதாச்சும்ங்க ஒண்ணு ரெண்டு வீட்டு டிகு ரெண்டு மணி இந்த மாரிதா இருக்கூ அப்ப நீங்க சொல்றதெல்லா பாத்தா எனக்கு அப் குடிச்சத்தா ஞாப் பத்துக்கு வருது சஇப்ப கெடைச்சா கூட நல்லாருக்குமே அப்டின்ட்டு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர தா மாடு எல்லா இருக்குதுன்னு சொல்லீங்கல நறைய மாடு
எங்க வீட்ல மாடு அதா இது பாத்தீங்னா கிராமோங்கெடையாது ஆனா சிட்டி க்ரா மாடு இருக்கதே வெளியே தெரியாது ஃபுல்லா மாடி வீட்னால உள்ள மாடு இருக்கூ வீடு மேல இருக்கூ சோ தெரியவே தெரியாது யாருக்கூ ந பாதிப்பாங்க பாதிப் வோ அத வச்சு தெரிஞ்சுருக்குவோ ஆனா வெளிலருந்து யாரும் பாத்தாங்கனா டக்குனு மாடு இருக்குன்னே தெரியாது
ஓஹோ பரவால்லயே சிஸ்டர் எப்டி சிஸ்டர் நீங்க இதெல்லா மேனேஜ் பண்ணி க்கிறீங்களா இதெல்லா வீட்ல வேலையூ பாத்துட்டு இதையூ பாத்
நானு நா வந்து இந்த வேலைக்லா எங்க மொத வந்து நாங்க மாவுமில் வேற வச்சிருந்தோ தனியா கொ ரோனாவோட தா கொஞ்சோ அத வந்து பாக்க முடியலன் சொல்லிட்டு அத்தக்கு இந்த மாரி சொன்னேல கிட்னி ப்ராப்ளோ இருக்கனால அத நாங்க க்ளோஸ் பண்ற சூழ்நெல ஆய்ட்டனால இந்த தொழில வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து பாக்க ஆரம்பிச் சாங்க அவுங்க ஆள் போட்டு அதுக்கு தனியா பா பாங்க ம் நா கூடமாட கொஞ்சோ ஹெல்ப் பண்ணிப்பே கொழந்தைங்களையூ பாத்துக்கிட்டு அந்த வேலையூ பாத்துப்பே கீழ போயிட்டு நா அந்த பால் விக்கிறது அந்த வேலையில ஒரு மூணு மண் நேரோ கிட்ட நாங்க ஒக்காந்து பால் வாரோ வ்யாபாரோ பாப்போ அத்னால அந்த டைம் ஒடிடூ மத் த்த நேரோ நம்ம சும்மாதான இருக்கோ சோ அத்னால எதனாலூ பாக்கே சின்ன சின்ன வர்க்
அப்ப நா ஒரு தொழிலதிபர் கிட்டதா பேசிட்ருக்கேன் சொல்லுங்க
ல கிட்டக்கே போக மாட்டேனே அதானே மேட்டர் ம் அது
வெளியில வேலைக்கு போறத வுட இந்த மாத்ரி பண்றதேப்
ம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே அது ரியலைஸ் ஆனது கொரோனாட் டைம்னா நீங்க கொரோனா டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல இது எங்க மாமியார் வீட்ல எங்க சின் சின்ன வயசுலேந்து இது பண்ணிட்ருக்காங்க நா கல்யாண பண்ணி வந்த வீட்லதா இ இ எங்க அப்பா வந்து கட வெச்சிருப்பாங்க ஷாப் கீப்பர்னு வெச்சிக்லா ஆ அம்மா வீட்ல கட இரு க்கு நாங்க அங்க யாவாரோ பாப்போ கடேல ஏறி சேல்ஸ் பண்ணுவோ ஃபேன்ஸி வந்து தனியா கட வெச்சு ஃபேன்ஸி ஆ சேல் பண்றது அந்த மாரிலா பாத்தோ இங்க கல்யாணம் பண்ணி வந்த வீட் லதா மாடிருக்
ஓ ஹோ பரவால பரவால ஆனா எங்க வீட்லயு ஒரு மாடு இருந்ச்சு சிஸ்டர் இன்னுமே எங்க பாட்டி வீட்லதா இருந்துது அது வள திட்ருந்தாங்க அதுக்கப்றோ தெர்ல அவுங்க எதோ பராமரிப்பு சரி இல்ல அப்டின்ட்டு அத கொண்டு போயி வித் திட்டே வன்ட்டாங்க சிஸ்டர் ஆனா மாடு கன்னலா போட்ருந்துது அ நல்லாருந்துது எங்ளுக்கே இதா இருக்கு அப்போ நாங்க சின் சின புள்ளைங்ளா இருந்தப்போ நல்லாருந்துது போய் போய் பாத்துட்டு ஆமா வீட்டுக்கு நாங்க பால்லா கடைல வாங்க மாட் அவுங்க கிட்டியே போய் போய் வாங்கிகிட்டு நல்லாதா இருந்துது ஆனா அதுக்கப்புற கொஞ்சோ இதாதா இருந்துது சேர் இருந்திருந்தா கூட நல்லா இருந்துருக்குமே அப்டின்ட்டு
வந்து மெயின்டனன்ஸ் வந்து அதிகோ சிஸ்டர் நம்ம நனைக்கிற மாதிரிலா இல்ல ம் அதுக்கு வந்து எல்லாமே மே காஸ்ட்லி தீவனம்ல இருந்து அதுக்கு வந்து புல் வந்து எங்க தோட்டோ இருக்கறனால அங்க இருந்து கொண்டு வந்துரு வாங்க அங்க இருந்து டெய்லி ஒரு வண்டில வந்துட்டு மேக்ஸி பிளஸ் ஒண்ணு இருக்கு அது அங்க இருந்து இங்கே கொண்டருவாங்க இங்க இருக்க அந்த சாணோ இதெல்லாமே அ கழிவெல்லா தோட்டத்துக்கு பேய்டு டெய்லி ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ப்ராசஸ் நடந்துட்ருக்கு
ஆனா சிஸ்டர் நெறைய பேர் சொல்றாங்க இருக்கறதுலே ரொம்ப ஈஸியான வே ல மாடுமேய்க்கிறது அது பாத்துக்கிறதா அப்டின்றாங்களே ஆனா நீங்க இப்டி சொல்றீங்ளே
அது வந்து நம்ம தோட்டத்துல வெச்சு பாத்தோம்னா ஈசி சிஸ் டர் இது நம்ம வீட்ல வச்சு கேரி ங் பண்ணும்போது அத நம்ம கீளினிங் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணு அதுக்கு வந்து கொஞ்சோ ஹைஜீன் இல்லாம இருந்துச்சுனா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடு புரிதா உங்களுக்கு நா சொல்றது ஆ அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகு இன்ஃபெக் ஷன் ஆகு கண்டிப்பா கால்நடைகள் வந்து அதுக் து நோய் வரு நமக்கு மனுஷங்களுக்கு வர மாதிரியே சம் அதாவது சீசன் நோய் வரு வெயில் காலத்துல ஒரு நோய் வந்ரு ஆமா குளிர் காலத்துல ஒரு நோய் வரு அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க அ ரெண்டு மூனு பேர் சொல்வாங்க அதுக்கு டாக்ட்ரு வரவரைக்கு க்கணு அந்த டாக்ட்ரு ரேரா தா கெடைப்பாங்க வரமாட்டாங்க அவங்க வந்து அதுக்கு ட்ரீட் குல்கோஸ்லா ஏத்துவாங்க சம் டைம்ஸ்லா அந்த லெவல் தா போகும் நமக்கு மாரி அதுக்கு ஃபீவர் வரு ஆமா நம்ளுக் மாதிரியே எல்லாமே இருக்கு அதுங்களுக்குமே
ஆனா நா பாத்தே சிஸ்டர் இந்த சைடு பாத்த வரைக்கு அவுங்க வந்துட்டு நா அவங்க மாடுபுடிச்ட்டு அவுங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க இப்ப நா காலைல இன்னிக்கு காலைல பாத்தது மாடு புடுச்சு வந்து எங்க வீட்டு சைடு விட்டுட்டு போயிட்டாங்க அது பாட்டுக்கு மேஞ்சிட்ருந்துது அதுக்கப்ற அவுங்க வந்தாங்க சாயங்கால கூட்டிட்டு போயிட் டாங்க அதுக்கப்ற வீட்ல வந்து எதோ தீவன கலந்து குடுத் தாங்க அவ்ளோதா நா அப்டிதா நெனச்சே நானு ஆ ஆ
இங்கயுமே அப்டி பண்றாங்க சிஸ்டர் இப்ப எப்டி பண்றாங்கனா வீட்ல மாடு வச்சுட்டு அவுத்து விட்றாங்க அது பாத்தீங்னா எங்க ஏரியா ஃபுல்லா சுத்திட்ருக்கு எங்க எங்க புல்லுருக்கோ அதுவா போய் எல்லா பண்ணிட்டு கடைசி கரெக்ட்டா நை ஈவினிங் வந்து அவுங் வீட்க்கு போயிடு அதுவாவே கா
ஆ ஆ இடைல அதுக்கு இடைல அதுக்கு இதுமே இதுலா இல்ல மதிய டைம்ல அந்த தீவணலலா இல்ல
ல மிஞ்சுற சாதொ இதெல்லா வெக்கிறாங்கல்ல அத வீட்ல வெளில வச்சுக்கிறாங்க அதெல்லா குடிச்சிட்டு வயிற நெரப்பிட்டு அது போயிடுது அப்டின்றப்ப அவங்களுக்கு இந்த தீவன செலவலா கெடையாது நேர வந்து பால் கரக்க ஆரம்பிச்சு சொல்வாங்க அப்டிலான் பண்றாங்க இப்ப பண்றாங்க இந்த சிட்டிக்குள்ளயே இப்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆ மதுரையிலு நா பாத்துட்டே இ பண்றாங்க அ அம்மா வீட்டு சைடுமே பாத்திங்னா ம் ஆமா ஆமா அதாது இங்க கெடைக்கிறதே ரெரு நானா அதலா சொல்வே நாங்க இருக்க வரைக்குந்தா லா மெயின்டன் பண்ண முடியு எம் பசங்க காலத்துல்லா பண்ணுவானுகளான்றது டவுட்டுதா ம்
ஏ அப்படி சொல்றிங்க
மெயின்டென் பண்ணனுல்ல அது வந்து சி என்னா சொல்றது எ எறங்கி வந்து தோட்டத்துல அங்கர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி அங்க அத வளர வெச்சு அதுக்குனு அத ஒரு ஏக்கர் போட்டாங்னா அடுத்த ஏக்கர் நிப்பாட்டிட்டு அத அறுக்கும்போது இன்னொரு ஏக்கர் போடணு புரியுதா அந்த மாதிரி வெதைச்சு அத வந்து உள்ள வளர வெச்சு அப்பற அத அறுக்குறதுக்கு ஆளுங்கள விட்டு அத அறுத்து அங்க இருந்து வண்டியில இருந்து இங்க கொண்டு வரணு
ஐயோ என்ன சிஸ்டர் அடுக்கிட்டு போயிட்டே இருக்
இப்புடிதா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கு சிஸ்டர் இந்த ப்ராஸஸ் இங்க இருக்கதுதா சாணமல்லா அள்ளி வச்சு ட்ரம்ள கொண்டு போகு அதே வண்டில ஏத்திட் போயிருவாங்க அங்கருந்து வரும்போது மாட்டிக்கி தேவயான புல்லு அதல்லா அறுத்து கட்டி கட்டுக்கட்டா போட்டு வரு எங்கு வீட்ல இது தா நடக்குது அது கிராமங்கள்ல இருந்தம்னா நம்ம டைரெக்ட்டா புல்லுல மேய விட்ருவ கட்டி வளத்தோன்னா அ நம்ம ஒன்னு கொஞ்ச சீ டில இருக்கனால அ எழ வந்து போது மாடலா வெளியவே விட முடியாது வீடு வீடுல ஃபுல்லா வீலா தண் ஞ்சனா இருக்கு எடஞ்சல இருக்கு
ஐயோ வெளியலா உட்டம்னா அவ்ளோதா நாம்ளே பாக்குருல ரூட் சைட்லலா ஆமா எப்டி அடிக்கிறாங்க எல்லா போட்டு
பண்ணுவானுங்க நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு சேஃப்டியா வளக்குறதா
அத எ சிஸ்டர் இப்ப உங்க கொழந்தைங்கலா அங்க கிட் ட போயிட்டு மாடுக்கிட்ட சும்மா பாசமா இந்த மேரில்லா ஏதாச்சு தடவுவாங்களா மேலல்லா
அது ஆ அது அவ்ளோவா முன்னாடி இருக்க மாடுக்கிட்ட போவாங்க சிஸ்டர் பின்பக்கோ அந்த பக்கோலா போக மாட்டாங்க நானே போக மாட்டே நானே பயப்படுவே எங் முட்ட எல்லா செய்யாது அது சம்டைம்ஸ் கயிற அவுத்துரு அவு த்துட்டு வந்து கீழ தா நிக்கு மாடிக்குலா வராது கீழ எங்க வீடு வந் மாடி கீழ வந்து மாடு இருக்கு நானு அதால சொல்றேன்ல ஒரு ஒரு பாட்டுல மாடுருக்கு ஒரு சைடு ஃபுல்லா அதுக்கு தேவையான தீவனோ நாங்க பால் விக்கிற எடோ ஆளுங்க வந்து போறதுக்குன்னு அது பெரிய வீடு எங்க வீடு கொஞ்சோ நல்லா பெருசா இருக்கு சோ அந்த மாரி இருக்கு மாடில பாத்தீங்கன்னா ஆ மாடில வந்து நாங்க வீடு ம் ஸ்டெப்ஸ் போட்டு மேல ரூமு மூணு ரூமு ஹாலு அந்த மாரி மேல நாங்க எடுத்துருப்போ அது போக மொட்ட மாடி இரு அதனால அங்க ஒரு ரூம் இருக்கு அப்டி அதனால கீழே வந்து பிள்ளைங்க அவ்ளோ மேக்சிமம் வராதுங்க வந்தா அத போறது அவ்ளோ கண்ணுகுட்டிக்கிட்ட இருக் கொஞ்சுவாங்க விளையாடுவாங்க அதோட சே
ஓ கன்னுக்குட்டியே இருக்குதுங்களா
கன்னுக்குட்டி போடும்ல போட்டு அது இங்க வளரு வளந்து அப்றோ தோட்டத்துக்கு அனுப் வுட்டுருவோ அங்க போயிட்டு அப்றோ மாடகி அப்றோ வெளிய வரும் அந்த மாதிரி
ஓஹோ ஓகே ஓகே
பக்கோ அது பாட்டுக்கு வளந்துட்டு இருக்கு
பரவாயில்லைங்களே ஆ பரவால்ல உங்களுக்கு அப்பன்னா கொழந்தைங்க ஜாஸ் தின் சொல்லலா இல்ல
ஆமா வி அது ஆமா ஆமா அது போக ரெண்டு கிளி வளத்துட்டு இருக்கே ஆ லவ்பேட்ஸ் ரெண்டு இருந்துச்சி எல்லாமே அங்கங்க இருக் மீன் தொட்டில அது ஒரு முப்பது நாப்பது மீன் இருக்கு ரெண்டு மீன் தொட்டி நெறய மீன் இருக்கு அதா பார் தம்பி அவங்கவுங்க என்னென்ன வேணுமோ வாங்கி போட்டுறே மெயின்டன் பண்ணுங்கட அப்டின்னு நம்ம இங்க முன்ன நாங்க வளந் அந்த மாரிலா பிள்ளைங்கள வெளிலல்லா விட முடில இங்கயு ஏ ஆமா அதனால எங்கயு இப்ப நாலா அம்மா வீட்டுலல்லா வீட்டுலயே இருக்க மாட்டே வெளில போனா ம், சாய்ங்காலந்தா வருவே வீட்டுக்கு சாப்ட கூட மாட்டோ, ஏங்க ஒரு அ கா மண்நேர எங்க போச் சினாலு தேட ஆரம்பிச்சிருங்க எங்க போனீங்க எங்க போனீங்க இப்பவு ரொம்ப மோசமாயிருக்கே சிஸ்டர் ம் அதனால இப்ப என்ன வாங்க அதான அதான வாங்க வாங்க எங்க ஊருக்கு வாங்க ஒரு நாள் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சேரி ஓகே சிஸ்டர் ஆ சேரிங்க கட் பண்ணிட்லாமா கால்ல பாப்போ, அ சேரி ஓகே